ஹலோ
சிஸ் ஆ எப்டி இருக்கீங்க சிஸ்டர்
ஆ நல்லா இருக்கேங் சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே சிஸ்டர் சமச்சிட்டீங்ளா
இல்ல இனிமேதாங்க நீங்க
நானு இப்பதா கொஞ்சோ இந்த பூண்டு தக்காளில்லா கொஞ்சோ கட் பண்ணி வச்சுருக்கே
ஓ சேரி சேரிங்க என்னங்க இன்னைக்கு சிக்கன் மட்டன் ஃபிஷ் எது என்ன
சிக்கனு மீனு
ஓ சேரி சேரிங்க
நீங்க
நாங்க மட்டன்
ஓ சேரி சேரி
ஆ
அப்பறோ இன்னைக்கி என்னா சந்தைக்கு போவீங்களா
ஆ ஆமாங்க இன்னைக்கு சந்தைக்கு போவோ ஞாபகோ வச்சிருக் கிங்க பரவால்லயே
இல்ல எங்ளுக்கு அந்த மாரி இருந்தா பரவால்ல ஆனா எங்களுக்கு அந்த மாரி இல்லியே ஓ சொல்லப்போனா உங்க ஊரு இந்த மா ரி எங்களுக்கு பக்கமா இருந்தா கூட கம்முனு அங்கட்டு வந்துர்லா அப்டியு இல்ல எதுவு வழி இல்லாம நிக்கு
ஆமாங்க
ம்
நல்லா இருக்கு சும்மா ஆ சந்தைக்கு போனாவே நம்ப வாங்கறமோ இல்லயோ போய் பா க்கவே நல்லா
ம் ம் நெறைய விஷ்யோ கத்துக்கலா அங்க போனா இல்ல
ஆமா
ம் ம் ஒங்க வீட்ல குட்டிஸ்ங்கனா சாப்ட்டாங்ளா
ஆ அவிங்க சாப்ட்டாங்க தோச காலைல
ம் ம்
ம் அப்பறந்தா அடுத்த இப்பயே வேல செய்யவே உக்காந்துச்சு அவிங்க முன்னையே எடுத்துட்டு வந்ட்டாங்க நம்ப கொஞ்ச நேரோ தூங்கிட்டு சரி போ அப்பறோ செஞ்சுக்கலாம்ட்டு விட்டுட்டு அப்பறோ தோச சாப்புட்டோ அப்பறோ அதா வுட்டுட்டோ கொஞ்ச நேரோ ஆவுட்டு அப்டின்னு
சேரி சேரிங்க இதே நீங்க ஸ்கூல் படிக்கும் போதெல்லா இந்த மாரிலா வெளிய போயிருக்கீங்களா எப்டினா உங்களோட ஃப்ரண்ட்ஸ் கூட சேந்துட்டு வெளிய இது மாரி வெளி சைடு
ஆஹ ஸ்கூல் படிக்கும்போதுலா இல்லங்க காலேஜ் படிக்கும்போதா போ போய்ருக்கோ ஸ்கூல் படிக்கும்போது அந்த அளவுக்கு வெவரமே இல்லைங்களே கோயிலுக்கு போவோ காலேஜ் படிக்கும் போது கேன்டீனு போவோம் இல்ல சாறதுக்கு போவோ படத்துக்கு போவோ
உகும்
அந்த மார் நீங்களா நீங்க போயிருக்கீங்களா
ஆ ஸ்கூல் படிக்கும் போதும் போயிருக்கேன்பா காலேஜ் படிக்கும் போதும் போயிருக்கே நீங்க சொன்ன மாரிதா நா னும் வந்து இது மாரி தாக்ஸு இந்த மாரி எடத்துக்கு போவோ கேன்டீனு அ அதுக்கப்பறோ வந்து கோயில் அதிகமா போவோ
ஓ பார்க்
சொல்லப்போனா எப்டின்னா கிளாஸ கட்டடிக்கறதுக்காக தா நாங்க இந்த மாரியே போறதே வெளிய
போக இந்த பார்க்குல போய்ட்டு சர்கேஸ்ஸூ ஆப் பண்ணி போயிட்ருப்போ
ம் ம்
சறுக்கு நீ உக்காந்துகிட்டு ஆக்சுவலா ஆட்டி விடுறேங்ற பேர்ல அது ஒரு இது பண்றது
அதெல்லா ஒரு லைஃப் ஆ
ஆமாங்க ஆமாங்க
ஆனா முடிஞ்சு போச்சீங்களே இப்ப
ஆமாங்க இப்ப ஏங்கொழந்தைய கூட்டிட்டு போனாலுமே ஏங்குழந்தையோட சேர்ந்து போய் ச ஏங்கொழந்தையோட போய்ட்டு சர்கேஸ் விட்றது தூரி ஆட்றது இப்ப அந்த மாரிதாங்க போய்ட்ருக்கு அவிங்க அப்பா அந்த அவிங்கள பாத்துக்குவாங்க கூ ட அவ பக்கத்துலேயே போய்ட்டு நானு பா அங்க‌ அவளுக்கு பின்னாடியே போறது ஆனா அவளுக்கு முன்னாடி போறது அப்றோ தூரி ஆட்றது அவர்களோட போய் சீசா விளையாடுற இந்த மாரிலா பண்ணுவங்க அப்றோ நம்பளுக்கும் போர் அடிக்கு இல்லைங்க
ஏரியா சைடுல வந்து பார்க் இருக்கு ஆனா வந்து எப்டின்னா அங்க சில்ட்ரன்ஸ்னா சில்ட்ரன்ஸ் மட்டு தா விளையாடணு பெரியங்க விளையாட கூடாது அந்த மாரி ரூல்ஸ்ல்லா இருக்கு அப்டி விளையாடட்டோம்னா அது பாத் அத எப்டியு பாத்துருவாங்க பாத்துட்டு வந்து திட்டி விடுவாங்க இந்த மாரி விளையாடக் கூடாது
இங்க நாங்க இருக்குற இடத்துல பார் க்குங்க ஆனா மூடி வச்சிருக்காங்க இங்கே நாங்க போமாட்டோ நாங்க வேற ஊருக்கு தா அதாது நாங்க இருக்கறது வந்து வேற ஊரு நாங்க உன்னொரு இடத்து போவோ அங்கதா பார்க் இருக்கு ஒரு மூணு கிலோமீட்டரு நாலு கிலோமீட்டரு அந்த மாரி இருக்குங்க எதாது வேலையா போனோம்னா அப்டே பாப்பாவ பார்க் கூட்டிட்டு ஆ பாப்பாவ பார்க் கூட்டிட்டு போய்ட்டு வருவோங்க அப்றோ அங்க போய்ட்டு நா அந்த இது டிராகன் இருக்குள்ளைங்க அந்த பெரிய ஊஞ்சல் ஆட்டோ அது பேரு கொலம்பஸ்
ஆம்மாம்மா பெரிய டிராகன் ஒண்ணு இருக்குமே இப்டீ ஓ சேர்
அந்த சு த்தற மாரி எல்லா இருக்கு இல்லைங்க அது போமாட்ட ஏனா சுத்துறது போனா எனக்கு தல சுத்துறது வந்துரு
ஆ ஆ
தல சுத்து சும்மா கையிலியே யாராது அந்த மாரி சுத்தி விட்டாலுமே எனக்கு தல சுத்துங்க அதனால நா அந்த அந்த இதுக்கு போ மாட்டே தூரி இல்லன்னா அந்த மாரி வேற எதுக்கு வேணா போவேங்க ட்ரெயின்னு கொழந்தைங்களுக்கு போற ட்ரெயின்ல கூட ஏ பாப்பாவ உக்கார வச்சிட்டு எனக்கு மட்டு டிக்கெட் எடுத்துட்டு ஆ நானு ஏ பாப்பாவு போய் உக்காந்துக்குவோ
ஆ
இந்த மாரிலா பண்ணுவோங்க
நல்லா இருக்கு பார்க்ல
வேற நெறையா இருக்குங்க இந்த டீ கப் மாரி அதுக்குள்ள உக்காந்துக்கணு அது அப்டியே சுத் சுத்தி சுத்தி வரு எடேல எடேல சுத்து அந்த மாரிலா இருக்கு நா அந்த இதுக்கு போ மாட்டேங்க ஒரு டைமு ஏ ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸோட பார்க் போயிட்டுங்க இன்னொரு கொழந்தையு வந்துருந்துது ஏ ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சோ வேலைய உட்டு வர்ற க்கு லேட்டாயிருச்சி நீ அவிங்களோட போ நா வரே அப்டின்
ஆ
டச்சு அங்க போனா அவிங் அந்த கொழந்தைக்கு அப்பா அம்மா இருக்கு இருந்தாலு இங்க நா மட்டு தா போயிருக்க அப்போ அதிகோ யாரு கண்டுக்கல அந்த கொழந்தையவேதா கண்டுகிட்டு ஒரு மாரி இது பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பிள்ள அத்த அத்தன்ட்டு பின்னாடியே போகுது கண்டுக்கல அதுக்கப்பறோ ஒரு அஞ்சாறு டைம் கூப்டாதா ஆ சொல்லு நீ இரு ஃபர்ஸ்ட்டு இந்த பாப்பாவில் அந்த மாரிலா பண்ணிட்டு இருந்தாங்க புடிக்கல அப்றோ ஒரு ஸ்டேஜ்ல நானு ஏத்த இந்த சுத்துற மாரி இருக்கு இல்லைங்க கையிலயே இப்டி சுத்தி வுடுற மாரி கொழந்தைங்களுக்கு ஒரு சீட் குட்டி மாரி முன்னாடி உக்காந்துங்கறது கம்பி புடிச்சுகுற மாரி
ஆமாமா அப்டி லைன்னா அப்டி லைனா இருக்கு ஒக்கார வெச்சு அப்டியே சுத்
ஆ அப்டி கைலியே நம்ம சுத்துவோ அந்த மாரி இருந்துச்சுங்க நானு வேண்டா வேண்டான்னு சொன்னே இல்ல இல்ல நாங்க பாத்துக்குறோன்னு சொல்லிட்டு கடசில எல்லா தூர தூரமா நின்னுட்டு அந்த பிள்ள பக் அந்த இன்னொரு கொழந்த பக்கத்துலயே நின்னுகிட்டாங்க இவ பக்கத்துல யாரு நிக்க அப்பறோ என்ன விடாம கடைசில ஒழுங்கா பாத்துக்காம பாப்பா கீழ விழுந்து இந்த ஆ புருவத்துக்கு அந்த எண்டுல வந்து அடிப்பட்டு ரத்தோ வந்துருச்சி பிள்ளைக்கி அப்பறோ எனக்கு கோவோ
நீங்க கூட இருந்துருக்கணு எப்பவுமே வந்
விடமாட்டேங்கிறாங்கங்க நா பாத்துக்குறே நா பாத் த்துக்கிறே அப்டின்னு சொல்லிட்டு அப்பொழுதைக்கு நிக்கிறாங்க நீ அங்க போய் உக்காரு அந்த மாரி இது பண்ணிட்டு அப்பறோ அந்த கொழந்த பக்கத்துலயே நின்னுக்கிட்டாங்க இங்க எனக்கு எதுவும் மண்ண முடியு அப்பறோ ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னதுக்கு ம்ச் நான்னு எதுவுமே பேசாம பாப்பா தூக்கிட்டு போறே எங்கிட்ருந்து வாங்கிட்டு அவங்க கூட்டிட்டு போயிட்டு வந்தாங்க நானு கூட வரே அப்பனதுக்கு இல்ல இல்ல வேண்டா அப்டின்ட்டாங்க இந்த மாரி ஒரு சில இன்சிடென்ஸ்லாம்
இல்லல்ல அந்த மாரில்லா விட கூடாது எப்டினா நம்ம கொழந்த நம்ம பாக்கற மாரி வேற யாருமே பாத்துக்க மாட்டாங்க அது என்னதா ஒரு சொந்தக்காரைங்க என்னதா வந்து ரொம்ப குளோஸ் ஓ அப்டிங்கறது வந்து இப்ப ஒண்ணுல்ல நம்ம அம்மா எடுத்துக்கலா நம்ம அம்மாங்கறது வந்து பாத்துப்பாங்க பேத்தி எப்டி சொல்லுவாங்கல்ல மகளோட பேத்தி ப பையனோட பே த்தி அப்டிங்கிற மாரி பாத்துப்பாங்க இருந்தாலு நம்ம பாக்குற அளவுக்கு அவுங்க பாக்க மாட்டாங்க அவன் அந்த அளவுக்கு கேரா அவுங்களுக்கு எதாவுதுனா நம்ம நமக்குதா ஃபர்ஸ்ட் இதாகு
அவிங்களுக்கு எப்டினாங்க நம்ம பா அவிங்க பாத்துக்கணுனு வெளிய காட்டிக்கணு ஆனா பாத்துக்கல அந்த கொழந்தைக்கு நா ஒரு கொழந்தைய பாப்பாவ மட்டுந்தா தூக்கிட்டு போற அவிங்க வ ல்ல அந்த கொழந்தைக்கு அப்பா அம்மா வோட வந்துரு க்காங்க இத்னைக்கு எத்தன பேர் இருந்தாங்கன்னா மொத்தோ அவிங்க அப்பா, அம்மா இல்லாம நா மொத்தோ அவிங்க அப்பா, அம்மாவோட சேத்துனா ஏழு பேரு என்னோட சேத்துனா கொழந்தைங்க ரெண்டு பேரு நா ஒண்ணு அப்றோ அவிங்க அப்பா, அம்மா ரெண்டு பேரு காங்க மீதி நாலு பேர் எங்கங்க அங்கேயே தா போய் நிக்கறாங்க அந்த கொழந்தகிட்ட ஒரே இல்ல நா இல்லைனாலு நா எ கொழந்தைய பாத்துக்குவ சொல்லிருக்கணு ஓ அப்பறோ வுட்டுட்டு இந்தப்புள்ள தனியா ஒரு மாரி ஏதோ யாரு இல்லாத மாரி அது ஒரு மாரி கஷ்டமாயிருச்சிங்க அதெல்லா
ம் ம் இல்ல இப்ப இது வந்து ஒங்களுக்கு வந்து ஒரு லெசன் அத எடுத்துக்கங்க நெக்ஸ் டைம் வந்து உங்க பாப்பாவ வந்து யார்ட்டையு விடாம விடுங்க எப்டின்னா நமக்கு தெரியுல்ல ஓரளவுக்கு இல்லாட்டி வித்தாலுமே கூட நம்ம இருக்கணு
ஆமாங்க இப்ப மறுபடியு எங்கேயாவது போலான்னு சொல்லிருக்காங்க நா எதுமே சொல்லைங்க
ம் ம்
நா போனா மூனே நாள்ல எது
பரவால உங்களோட ஃப்ரெண்ட்ஸல்லா கூட சேந்து இந் மாரி நீங்க வெளிய போய்ட்டு வரீங்க பரவால்ல நல்ல விஷ்ஷோ அப்டி ஒரு கல்யாணத்துக்கு அப்றோ வெளிய போறதெல்லா
ஏ ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுங்க
இல்ல ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நாளுமே வந்து எப்டின்னா இந்த மாரி கேங்கா போறதெல்லா வந்து ரொம்ப ரேர்ல இப்பெல்லா
ஆமாங்க நீங்க எங்கங்க போயிர்க்கீங்க உங்க ஹஸ்பண்டோட இல்ல உங்க ஹஸ் பண்ட் ஃப்ரெண்டோட எங்கங்க போயிர்க்கீங்க
பார்க் சைடுல இந்தமாரி தா போயிருக்கோ ஹஸ்பண்ட் சைடுலயூ இருந்து வந்துருக்காங்க என்னோட சைடலருந்து வந்துருக்காங்க என்னோட சைடுல ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்ல்லா இருப்பாங்கள அவீங்களோட கொழந்தைங்க அவீங்க இவீங்கெல்லா சேந்தெல்லா வந்திருக்கோ
ஓ
கொஞ்சோ நறைய நடந்து இருக்கு இன்சிடென்ட்டு எப்டினா நீங்க சொன்ன மாரி அவன பாத்துக்றே அப்டி சொல்லி இது மாரி இல்ல ஆனா வந்து எப்டினா ஒரு ஸ்நாக் சாப்ட போனா செரி ஏனா அங்க போன கொழந்தைங்க ஒரு கொழந்தைங்க அட பிடிக்கியுங்க ஒரு கொழந்தைங்க வேணானு சொல்லுங்க அந்த டைம்ல என்ன பண் தாங்கென்னா அவீங்களோட கொழந்தைக தா ஃபஸ்ட் இது பாக்குறாங்க கூட இந்த அந்த கொழந்தை வந்து பாக்கல கவுனிக்
நம்ப என்ன பண்ணுவோனா நம்ப கூட நம்ப கொழந்த இருந்தாலு செரி அதுக்கு பாப்போ நம்ப அப்டிதானேங்க பண்ணுவோ
இப்ப ஒண்ணு இல்லங்க ஒ ஒரு ஸ்நாக்ஸ் வாங்குரோ அப்டினா ப்ப ஒண்ணு வாங்குற எடத்துல ரெண்டு ப்ப மொ த்த எத்தன பேரு இருக்காங்க ஒரு நாலு பேர் இருக்காங்க நாலூ வாங்கி ஆளுக்கு ஒவ்வொன்னு குடுக்ணு அவீங்க அப்டி நெனைக்கல அவீங்க கொழந்தைக்கு என்ணா வேணுமொ அத மட்டு கேட்டுட்டு மீதி வந்து ஏதோ ஏனாத்தானோ வேணுமா அப்டினு கேட்டா அந்த கொழந்த என்ன பண்ணு வேணா சொல்லங்களா ஒவ்வொரு கொழந்தைங்க வேணு சொல்லுங்க ஒவ்வொறு கொழந்தைங்க வேணானு சொல்லுங்க வேணா அப்டினோனே அப்டியே வேணானா செரி ஓகே அப்டினு அப்டியே அவீங்க வாட்டுக்கு எதுவு வாங்கி தரமான அப்டியே கூட்டு வராங்க
உம் சும்மா பேச்க்கு மட்டு கேட்
பேச்சுக்ககே ஆ அதுதா உம் உம்
ஓ செரி செரி
தலைப்பில பேசுவோ நன்றி தொழி